ஹலோ
சொல்லுங்க கேக்குதா
ஆ கேக்குது
என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க நா நல்லா இருக்கேன் நீங்க
ஆ நல்லா இருக்கேன் சும்மாதான் இருக்கேன் இப்ப
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டேன் என்ன சாப்
என்னஸ் ஆ நா ரைஸு ஆ ஸ்பெஷல்லா எதுவு இல்ல ஒயிட் ரைஸூ கீர அப் அப்புறொ பொட்டேட்டோ பொரியல் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து பூரி சாப்ட்டே
ம் ஓகே
வீட்ல அப்பா அம்மால்லா நல்லாருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க
ஓகே நீங்க எங்கயாச்சு வெளியில டிராவல் போயிருக்கீங்களா ஃபிரெண்ட்ஸோட
ப்ரெண்ட்ஸ் அதிகமா இல்ல நா சிங்களாதா போவேன்
ஓகே ஓகே சோலோ ட்ராவல் பண்ணுவீங்களா
ஆ சோலோ ட்ராவல் நீங்க
ஓகே ஆ நா ஃப்ரெண்ட்ஸோடதா நெறையா போயிருக்கேன் நீங்க எங்க போயிருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க
நா எல்லா பக்கத்தும் பேய்ருக்கேன் நீங்க இன்க்ளூட் பண்ணி கேளுங்க
ட் என்ன ஸ்பெசிவி எங்களா ட்ராாவல் நெறைய போயிருக்கீங்க பைக்ல போவீங்ளா
பைக்கு காரு பஸ் இது ஸ்லீப்பர் பஸ் அந்த மாரி பெயிருக்கேன்
ஓகே ஓகே எங்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போவீங்களா இல்ல இல்ல ஊரு அந்த மாரி போவீங்களா
டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போயிருக்கேன் என்ன டூரிஸ்ட் பாதிங்கனா கொடைக்கானல் ஊட்டீ ஏற்காடு வாழ்பாற அந்த மாரி எல்லா ஹில் ஸ்டேஷனு போயிருக்கே
ம் ம்
உ நீங்க கோயம்புட்டூரா
ஆ இல்ல இல்ல
ம் வேற சைடா
ஆ வேற சைட் தா
ஓகே ஓகே நீங்கெல்லா இந்த சைடு வந்துருக்கீங்களா ஊட்டி கொடைக்கானல் எல்லா போயிருக்கிங்களா
ஆ கொடைக்கானல் போயிருக்க ஒரு டைம்மு
ஆ
ஆ அது ஃப்ரெண்ட்ஸோட தா போயிருக்கே அ சூப்பரா இருந்துச்சு ச்
காலேஜ்ல இருந்து கூட்டு போனாங்களா
ஆமா ஆமா
ச் ம் இப்ப நீங்க ஒர்க்கா இல்ல காலேஜா
இப்ப காலேஜ் போ பண்ணிட்டு இருக்கே
சரி சரி
நீங்க நீங்க என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா ஓகே என்ன ரிலேட்டடா ஒர்க் பண்றீங்க
ஃபார்மஸ்சு
ஓகே ஓகே
ஃபார்மசி கிளினிக் வச்சிருக்கே
ஓ சூப்பர் சூப்பர்
அப்பா அம்மா ரெண்டு பேரு டாக்ட்ரு அப்டியே அவங்க லைன்லயே வந் அதுக்கு நடுவுல மாடலிங்கு ஆல்பம் சாங் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா சினி ஃபீல்ல பண்டிருந்த அதுக்கு அப்புறோ கொஞ்சோ அத பிரேக் வுட்ட
ஓ சூப்பர் சூப்பர்
கோயம்புத்தூர் மாடலிங் மிஸ்டர் அண்ட் மிசஸ்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கே அது அப்பறமா அவார்ட் வாங்கிருக்கே
ஏ சூப்பர் ஓ மாடல்லா நீங்க
ஆமா
ஓகே ஓகே அப்புறோ வேற எங்கனா பா போயிருக்கீங்களா வெளில
ஆ ரீல்ஸ் பண்டு திரிஞ்சுட்டு இருந்தம்மா அதுக்கப்புற அதெல்லா விட்ட மா இன்ஸ்டால ஃபஸ்ட்டு டுவெண்டி ஃபைவ் கே வச்சிருந்த அதுக்கு அப்பறோ கொஞ்சோ அக்கௌண்ட டெலிட் பண்ணி விட்ட
ஓகே ப்ரொபஷனலா போலான் சொல்ட்டு விட்
ஆமா பிசினஸ் அ டேட்கவர் பண்ணிக்கலானு அது கொஞ்ச அப்டி பிரேக் டவுன் பண்ணிட்டே
ஓகே ஓகே அதையு பண்ணுங்க
பண்லா பட் டைம்மே பத்தமாட்டேங்கி அது பிரேக்டவு ஆயிட் ட்டு நா மகாராஷ்டிரா போய் அங்க ஒர்க் பண்ண த்ரீ இயர்ஸா அதுக்கப்பற அங்க ஃபுட்லா எனக்கு செட் ஆகல
ஓ சரி சரி
அதுனால டு வந்துட்ட அது இல்லாம டார்ச்சர் வேற அதனாலதா
எங்க அங் அங்க மகாராஷ்டிராவுல டார்ச்சரா இல்ல ஒர்க் பிரெஷரா
ப்ரெஷர் அங்க கம்பெனில ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க
ம்
டார்கெட் நா முடிச்சாலு அடுத்த டார்கெட் குடுத்துட்டே இருந்தாங்க மத்தவங்களுக்கு குடுக்கற செய் மாட்டாங்கன் சொல்லி அதையு எங்கிட்ட குடுத்தாங்க அதனால அக்செட் பண்ணிக்க முடியாதுனால ரிசென் பட்
ஓகே ஓகே சரி நல்லா பண்றீங்க அதனால நெறைய டாஸ்க்கு குடுத்துருப்பாங்க
ம் ஏங்க நீங்க வேற அங்க நா சில டாக்டர்ல்லா கொஞ்சோ பேசி ஃப்ரெண்ட்ஸ் புடிச்சு வச்சுபனா அதனால என்ன நிக்க விட மாட்டாங்க போ சீக்கிர சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துருவ மத்தவங்கல்லா ஒன் டே செய்ற வேலய நா ஒரு ஆஃப் டேலே செஞ்சு முடிச்சுட்டு வந்துருவ அங்க ரெண்ட் எடுத்துதா ஸ்டே பண்ணிந்த அங்க வந்துடணு அதனால எல்லா எனக்கு த அதிகமா ஒர்க் குடுத்தாங்க அத என்னனா சேலரியு எக்ஸ்ட்ராவா கேட்ட அதுக்கு முடியலன்ட்டாங்க
ம் நறைய நேரோ ஒர்க் பண்றீங்கல்ல அதுக்கேத்த சேலரி குடுத்தாதா நம்ளுக் க்கு கொஞ்சோ சட்டிஸ்ஃபைடா இருக்கு
நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க
ம் என்னது
நீ இன்ஜினியரிங்கா இல்ல நீங்க என்ன கேக்குதா ஹலோ
ஆ
நீங்க என்ன படிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்டே
ஆ நா இன்ஜினியரிங்
சேரி சேரி பைனல் இயரா முடிக்க போறீங்களா இல்ல இப்பதானா
ஃபைனலு
செரி செரி தென் நீங்க சொல்லுங்க கொடைக்கானல்ல எந்தெந்த பிளேஸ் போனீங்க
ஆ எனக்கு இப்ப சரியா ஞாபகோ இல்ல நா போயிட்டு அது அப்டியே பஸ்லயே போயிட்டு ட்டு நல்லா சுத்தி பாத்துட்டு அப்றோ அப்டியே கேரளாவு போனோ அப்பவே
செரி செரி ஓ கொடைக்கானலருந்து ஸ்ட்ரைட்டா கேரளா வந்துட்டீங்களா
ஆ ஆமா ஒரு சிக்ஸ் டேஸ் போனோ
ஓகே ஓகே கேரளான்னா அங்க ஒண்டல்லா போ ஒண்டல்லா எதுவு போனீ போயிருக்
ஆ வொண்டர்லாதா போனோ வொண்டர்லா போனோ மூணாறு போனோ
மூணாறா நல்லாருந்துச்சா
ம் நல்லா இருந்துச்சி சூப்பரா இருந்துச்சி வாட்டர் ரைட்ஸ் அதெல்லா சூப்பரா இருந்துச்சி
ஆ ஒண்டர்லா சூப்பரா இருக்குமே
ம் ஆமா நீங்க நீங்கதா நெறையா டிராவல் பண்ணிருக்கீங்களே நீங்க சொல்லுங்க எப் டி போவோ அப்டின்னு சொல்ட்டு நா நெக்ஸ்ட் டைம் அந்த பிளேஸ்கு போறே
நெக்ஸ்ட் டைம் போறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊட்டி ஒன் டைம் போய் பாருங்க அதுல நிறைய ஹிட்டன் பிளேசஸ்லா இருக்கு அத அங்க யாரு தெரிஞ்சவங்கிட்டதா கேக்கணு இந்த அங்க இருப்பாங்கள அந்த அந்த கிராமத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அந்த ஹிட்டன் பிளேசஸ்
ஆ
நா ஆல்பம் சாங் எனக்கு ஷூட் பண்றப்ப நா அந்த மாரி ஏரியால தா எடுத்தே ட்ரோன் ஷூட் வெச்சு
ஓகே ஓகே
சோ அது ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வால்பாறன்னா அது ஹில்ஸ் ஏரியா கிளைமேட் வந்து நல்லாருக்கோ அங்க என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலா டி எஸ்டேட் இருக்கோ வேற அங்க ஒன்னோ பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல
ம் செரி நா ஊட்டி ட்ரை பண்ற
பெங்ளூரு போய் நந்தி ஹில்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க
ஆ ஓகே செரி போறே இப்ப இன்னு கொஞ்ச நாள்ல வந்து செமஸ்டர் முடிஞ்சா லீவ் விடுவாங்க அப்போ போயிட்டு வரோ
ஓகே ஓகே அப்போ மேங்ளூர் போனீங்கன்னா அப்புறோ இஸ்கான் டெம்பிள் இருக்கு அங்க அது போய் பாருங்க கிருஷ்ணா கிருஷ்ணர் கோயில் ஒண்ணு இருக்கு
ஓ செரி செரி
அங்க பண்ணீங்கனாலே நல்லா மைண்ட் ஃபீஸா இருக்கோ
ம் உங்களுக்கு ஹாபிஸ்ஸே இது சினி ஃபீல்ட்டு அந்த மாரி மா டலிங் அதுதானா
ஆமா
ம் ஓகே ஓகே எப்டி உங்களுக்குஅது இன்ட்ரெஸ்ட் வந்ச்சு ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே நல்லா பண்ணுவீங்களா
இல்லப்பா ஃபர்ஸ்ட்டு மியூசிகலினு ஒரு ஆப் வந்துச்சுலா டப் ஸ்மாஷ் மியூசிகலி
ஆ சரியா தெர்ல
ஆ அப்போ வந்து டிக்டா டிக்டாக் மாரி வீடியோஸ் பண்ணி போட்டுட்டுருந்தா நல்லா ரீச் ஆச்சு அதுக்கப்புற டிக்டாக்ன்னு ஒரு ஆப் வந்துச்சுல்ல அப்பவு நல்லா போட்டே அது டிக்டாக்ல எப்டின்னா டென் தௌசண்ட் அடிச்சாதான் லைவ் அதுல டிக்டாக்ல லைவ் வர முடியு இப்ப இன்ஸ்டால மாரி ஃபாலோவர்ஸ் இல்லாதவங்களா லைவ்ல வர மாரி அந்த இதுல ஆப்ஷன் இல்ல அதுல கரெக்டாக டென் கே அடிச்ச தா லைவ் வர முடியு அப்போ நா நறைய டிக்டாக்ஸ் வீடியோஸ்லா பண்ணி போட்ருந்தே லாக்டவுன்ல அப்போ வந்து எனக்கு நறைய ஸ்ரீலங்கால நறைய ஃப்ரெண்ட்ஸ்லா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க டிக்டாக் மூலியமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்ப கரெக்டா டென் கே வந்துச்சு அப்ப போய் லைவ் போடலானு போறப்போ இந்தியால டிக்டாக் பேன் பண்டாங்க அ
ஆமா அப்ப கோவிட் டைம்ல தானே பேன் பண்ணாங்க அத
பேன் பண்ட்டாங்க அப்ப ஸ்ரீலங் இப்பவு ஸ்ரீலங்காவல்லால டிக்டாக் அங்க பேன்ல இந்தியால மட்டு தா அப்புற வந்து கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டே அதுக்கப்புற இ விட்டுட்டே அதுக்கப்புற ஃப்ரண்ட்ஸ்லா நல்லாதான பண்ற இன்ஸ்டால போடு சொன்னாங்க அப்புற இன்ஸ்டால போட்டு நல்லா வியூஸ் லைக்ஸ்லா வந்துச்சு அப்புற அப்டியே போயிட்ருந்துச்சு அதுக்கப்புற ஆல்பம் சாங் பண்றதுக்கு டைரக்டர் அவரேன்ன கால் பண்ணாரு அதுக்கப்புற அவரு ஒரு ஊட்டில ஒரு ஆல்பம் ஆல்பம் ஸாங் எடுத்தாங்க அதுக்கப்புற கொச்சின்ல ஒண்ணு எடுத்தாங்க அதுக்ப்புற பாரதிராஜா ஆ நல்லா இருந்துச்சு அங்கப்
அ செரி ஓகே நெக்ஸ்ட் கால்ல பாக்லா
ம்‌ ம்